நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்கெ
அ நல்லாருக்கேங்க பசங்க எல்லா ஸ்கூல் பொய்ட்டாங்களா
அவுங் பொயிட்டாங்க பொய்ட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் இப்பதா ஒர்க் முடுஞ்சிச்சு சும்மாதா இருக்
முடுஞ்சுதா பாத்தரத்தெல்லா கழுவி எடுத்தாச்சா
இல்ல அதுக்குல்லா அ பண்ணிக்லா அப்டின்னு இருக்கே இன்னு முடியனு குளிக்கணு ஒர்க்குனு கொஞ்சொ இருக்கு செரி கொஞ்சொ ரொம்ப நாள் ஆச்சு ஒங்கள்ட்ட பேசி அப்டின்னு பண்ணலான்றுந்தே
சமையல் மட்டு முடுச்சுர்க்கீங்க அப்போ
ஆமா
சிங்க வந்து பாத்தாதா தெரியு எவ்ளோ பாத்தரொ கெடக்குனு
இன்னக்கி ஒர்க் ஜாஸ்தி தானே இருக்கு இன்னெக் ஃப்ரை டே வேற கொஞ்சொ ஒர்க் ஜாஸ் தா இருக்கு சேரி சேர் நீங்கெல்லா சமச்சு முட்ச்டீங்ளா
நாங்களு முடுச்சாச்சி சமையலு முடுஞ்சுது காலைல முடுஞ்சது
ம் காலையே எல்லா முடுச்சுருவிங்களா
ஆமா முடுச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருவல்ல நானு அதுனால காலைலே முடுஞ்சு ஆமா அதுனால காலைலே முடுச்சு அ அவுங்க லஞ்ச் பேக்ல கட்டிட்டு வர்றதுக்கு டைம் கரெட்டா இருக்கு
சேரி சேரி
ம் கொஞ்சொ ஃப்ரைடேன்றதுனால பிஸி கொஞ்சொ ஃப்ரீயா இருக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே
ஆமா ஆமா சாட்டடே ஃப்ரீயா தான இருக் கு சாட்டேஸ் பாசங்க வீட்ல தான இருப்பாங்க
இல்ல ஆஃபீஸ் வந்து ஃப்ரைடே சாட்டடே கொஞ்சொ ஃப்ரீயா இருக்குன்றே
ம்
மத்த நாள் கொஞ்சொ பிஸியா இருக்கு
ஓகே ஓகே அவ்ங்க வீக்லி ஒன்ஸ் மட்டு சண்டே தா ஃப்ரீ அப்ப நீங்க கொஞ்சொ ரிலாக்ஸ் பண்ணிக்லா
கெடையாது சண்டே தா நமக்கு சுத்தொ செய்ற வேலையே
வீக்லி ஒன்ஸ் தா பண்ற மாரி இருக்குமா
அது வந்து லீவு நாள்லா நமக்கு சொல்லவே முடியாது ஒரு வாரொ வேல செஞ்சதுக்கான லீவுன்னே சொல்ல முடியாது எனக்கு அன்னக்கி தா எனக்கு வேலையே இருக்கு
ஃபுல் டே ஒர்க் பண்ணற மாரி இருக்கும் போல
ஃபுல் டே இப்ப மார்னிங் க சண்டே மட்டு சரி கொஞ்ச லேட்டா எந்தி ரிச்சிர்க்கலா காலையில ஒம்போது மணிக்க அப்படி சொல்ட்டு நனைப்பே அது சோம்பேரியா ஒம்பது ஒம்பதுரைக்கு எந்திரி ச்சா கிச்சனுக்குள்ள போயிட்டு எல்லா முடிச்சு கிடிச்சு வரத்திக்கே அந்த அன்னைக்கு குளிக்கிறதே கெடையாது சண்டே
அஐ்யயோ அனைக்குதா எல்லார் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க
ஆ இது நைட்டு தா குளியலே சண்டே போயிட்டு எல்லா முடிக் கிறது சேர்ல மல மாரி துணி இருக்குமே அந்த துணிய மடிக்கிறது ஐன் பண்ற துணிய ஐன் பண்ற து கிளீன் பண்றது கிளீன் பண்றது இப்படியே தா போகு சாட்டர்டே நைட்டு பாத்ரூம் கழுவ ஆரம்பிச்சிருவே
ஐ்யோ ஃபுல்லா ஃபுல் ஒர்க்லயே இருக்கணும் போல ம் லீவ்ன்றதே இல்ல
ஆஹ்ஹ அப்பதா யார்னாச்சு வீட்டுக்கு வரம்பாங்க மா நம்மளுக் டு வரோன்
வீக் வீக் டேஸ்ல கூட அப்ப நீங்க சமாள்ச்சுடுவீங்கன் நெனைக்கிறே
வீக் டேஸ்ல கூட ஓ ஓட்டத்தலயே அந்த எல்லா செஞ்சு செஞ்சு ஓடிருவே அந்த சண்டே ஒரு நாள் எதுக்குடா வருதுன்ற மாரி இருக்கு எனக்கு
ஐயோ அப்பதா எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க பசங்களே அந்த டேவதா எதிர்பார்த்துட்டு இரு
நா வந்துட்டு அந்த சண்டே எனக்கு கிளீனிக்லயே போயிருதா
அப்ப அவுட்டிங்ல்லா போ மாட்டீங்களா பசங்க எங்கயாவது போகுனுன் சொல்லுவாங்கலே
அது வந்து அதுதா சாட்டர்டே நைட்டு எப்பனாச்சு நாங்க களம்புற மாரி இருக்கு நைட்டுனா நாங்க அ நைட் டைம் போறோம் பாத்தீங்ளா
ஆமா ஆமா ஆமா நைட் டிரராவல் பண்றே சொார் ம்
எப்போது எப்போ எண்ணாச்சுன்னா சண்டே கல்யாண வச்சற்றாங்க இல்லன்னா சொந்தக்காரவங்க யார்னாச்சு இங்க வந்தற்றாங்க நம்மளதா எங்கேயு போ உட மாட்டிக்கிறாங்கள
போட்டு விடுவீங்களா கல்யாணம் மாரி வந்துச்சுன்னா வொர்க் எப்படி பண்ணுவீங்க
சண்டே அந்த மாரி தானே இருக்கு அந்த ஒர்க் எல்லா அப்படி கடந்துரு ஒண்ணமே பண்ண முடியாது கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஆ பண்ண முடியாது காலைல எந்திரிச்சு அந்த ஒ அந்த அன்னைக்கு கல்யாண இருக்கிற அன்னைக்கு காலையில சாப் ப்பாட கெடையாது நாஸ்டா இருக்கது
ஓ அங்க போய் சாப்ட்டுக்கலா நானு மோஸ்ட்டா அப்படிதா நா இங்க பசங்களுக்குல்லா குடுத்துடுவே அ மோஸ்ட்டா பிரேக்ஃபஸ் சோ நைட் டின்னரு எதிர்பார்க்க மாட்டே ஆ லன்ச் மட்டு கொஞ்ச நல்லா சாப்ட்டுக்கறது
ஆ ஏன்னா காலையிலே நம்ம கல்யாண வீட்டுக் போனோ அப்படின்னா ஒம்போதரைக்குதா எந்திக்கிறது குளிச்சு கிளிச்சு சீவி சிங்காரிச்சிட்டு போறதுக்கு கொஞ்ச மேக்கப் எல்லாம் பட்டட்டீங்களீனு பாத்துட்டு போறதுக்கே டைம்மாயிரு கரெக்டா கல்யாண வீட்டுக்கு சாப்பாடுக்கு போற மாரிதா இருக்கு அப்ப மட்டு என்ன ஒரு பிரட்ட மட்டு ரோஸ்ட் பண்ணி ஒரு சாயாவ போட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு களம்பிருவே நா வந்து சாய்ங்காலோ சாப்ட்டு அந்த பிரியாணி உண் பிரியாணி
என்ன டேனாலு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணு
ம் ம் அது கல்யாண மட் மட்டுந்தா கல்யாண எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமா வைக்கிறாங்க நமக்கு
இன்னு யா யாரு வைக்கல இப்பதான நமக்கு பண்டிக முடிஞ்சிரு ஏ இன்னு யாரு வைக்கல இனமே இந்தா நெக்ஸ்ட் மந்த் தா ஸ்டார்ட் ஆகு
ம் இனிமேட்டு நெக்ஸ்ட்ல மந்த்த் தா எப்டின்னு தெரியு அதுவு எங்க எல்லா உன்னோடியே லாங்கா வச்சிருறாங்க போயிட்டு வர்றதுக்கே சரியா போயிருது ஒரு நாளு
போகற்திக்கே ஒன்னவர் அப்டி ஆயிடுது
ஒன்னார்னா கூட பரவாயில்லியே டூ ஹவர்ஸ்க்கு மேலியே ஆயிருது இந்த டிராஃபிக்கி எல்லாத்தையு பாத்தா ஒரு நாள் முழு வீட்டுக்கு வர்றதுக்கே நாலு அஞ்சி மணி ஆயிரு
ஆமா அவுள கொஞ்சோ கொஞ்சோ லாங்கா வைக்கிறாங்க கொஞ்சோ நம்ம நியர் பையு வைக்கிறாங்க
அ அப்போ கொஞ்சோ சாப்டோன படுத்துட்டு எந்திருக்க தா கரெக்ட்டா இருக்கு
சேரி சரி
அடி மறுநாள் முடிச்சா மண்டே ஆனா நைட்டே பிரிப்பர் பண்ணாதா மண்டே ஈஸியா இருக்கு காலேல
ம் ம்
இல்லனா அவ்ளோதா மன்டே
சே சேரி ஆனா கொஞ்சோ உங்ளுக்கு பிஸி தா அந்த ஒர்க்க கொஞ்சோ நீங்க தள்ளிவு போட முடியா
ஆமா எனி எல்லாமே பிஸியாதா இருக்கு பிஸியாதா போயிட்டே இருக்கு எதுலயே ஊர்ல வேற போன் அடிக்கிறோ சோ ஒரு போன் அடிக்கிறியா இருக்கியா இல்லையான்றதே தெரியமாடிக்கிதுமா
எங்க வீட்டு வரைக்கே கரெக்டா இரு இருக்மோது இப்ப பிரண்ட்ஸ் காண்டாக்ட் கூட அவ்ளோ இல்ல ஸ்கூலோட முடிச்சி போன மாரி இருக்கு
யார்னா சொல்வாங்க யாருனாசுத் ஒருத்தர் இருந்தா கூட கொஞ்ச ஹெல்ப்பா இருக்கு கரெக்டா இருந்த மாரி இருக்கு அதுவு இந்த ஸ்கூல் பொறந்தது எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் ஓபன் ஆவுனாதா கொஞ்சோ ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருக்குன்றாங்க
அது வேற இல்லங்க பசங்க நம்மோ கூட இருந்தாதான நமக்கு ரிலாக்ஸா இருக்கு
எனக்கு வந்து ஸ்கூல் விது இவு ஸ்கூலு இல்லாம வீட்லேயே இருந்துருந்தா கூட நல்லா இருந்த மாதி ஏனா இது காலேல வந்து லன்ச் என்ன செய்றதுட்டு இதுக்கு மறுநாள் வந்துட்டு் அவ் இல்ல ஆபிஸ் இல்லாத டைம்ல என்னதுனால பாத்துக்கிலா ஏதோ ஒன்னு நம்ம சாப்ட்டுக்கிலா அப்டின்ற மாரி வந்தற்றனா
ஆமா நீங்க அப்ப ஆபீஸ் பேயிட்டீங்னா உங்க பையன யாரு பாத்துப்பா
அது ஈவினிங் உம்மா வந்துடுவாஅம்மா வீட்டுக்கு போயிருவா
ஆ அதனால ஆம் ஆமா அங்க ஒரு ஒன் ஹவர் மட்டு இருப்பா ஒரு த்ரி தேர்ட்டிக்கு வந்துருவா ஸ்கூல் விட்டு அதுனாலப் போயிட்டு அப்டி கூட்டிட்டு வந்துருவ மார்னிங் மட்டு இங்க இருந்து போய்
உங்க அம்மா விடு இங்கே நியர் பை தா உங்க வீட்டுக்கு
ஆ கொஞ்சோ பக்கத்தில்ல ரொம்ப பக்கத்தில்ல இல்ல ஒரே ஏரியாதா ஆம் கொஞ்ச தள்ளி தள்ளி இருந்த மாரி இருக்கு
சேரி பரவாயில்ல பக்கத்தில இருந்தா கொஞ்சம் பாத்துகிறதுக்கு அது
எங்கம்மா எனக்காகவே வந்திருக்காங்க புள்ளைய பாக்கறதுக்காகவே சர் அது இங்க ஒன்னா இருந்தா செட் ஆகாதுல்ல சர் அவங்க தனியா இருந்தா ஓகே அப்டின்ற மாரி தனியா இருக்காங்க அவங்க வாப்பா எல்லாரு இருக்காங்க உம் உம் வேற சாப்டீங்ளா மதியோ இனுமேட்டு தானா
இன்னு நமக்கு பிரேயர் முடியலல்ல இன்னொன்னு குளிக்கவே இல்லை இனிமே தா போய் குளிக்கணு பிரேயத்த முடிச்சிட்டா சா
பன்னெண்டு மணிதான ஆவுது எ நைட் டு சேத்து இன்னக்கி ஸ்பெஷல்ன்ங்க நைட்டு சேத்து முடிச்சுட்டீங்ளா இல்ல நைட்டு எதனா பண்ணுவீங்ளா
இல்ல நைட் இருக்கு மேக்சிமம் இருக்கு நாங்க வந்தோ எங்களுக்கு எதாவுது டைண்ல பசங்களுக்கு எதனா
கிரேவி சால்னா சேத்து வச்சுருவீங்களா இந்த மாரி நான்வெஜ் செஞ்சா
ஆமா ஆமா ஆமா அவுங்களுக்கு ஏதாச்சு ரைஸ் இருக்குற மாரி செஞ்சுப்பே எங்களுக்கு ஆமா ரைஸ் நமக்கு சாப்ட்டன்னே படுக்கு போது ஒரு இதா ஒரு மாரி நெஞ்சிலே இருக்க மாரி
ம் ம் சேரி சேரி சேரி பிரேக் ஆகுது சிஸ்டர் நீங்க பேசுறது
இப்ப கேக்குதுங்ளா
ஆ ஓகே ஓகே சொல்லுங்க
ஆ ஓகே ஓகே
நம்ம போயிட்டு இனிமே சா நைட்டு என்ன செய்ணு இங்க இருந்து யோசிப்ப அப்பதா எனக்கு கரெக்டா இருக்கு நைட்டு மோஸ்ட்லி ஏ ஹஸ்பண்ட் வந்து சாப் சப்பாடு இதுதா வேணு அதுதா வேணுனு கேக்க மாட்டாங்க அவுங்களுக்கு ஒரு ஜூஸ் மட்டு போட்டு குடுத்தா போது
நீங்க ரெண்டு பேருமே ஒர்க்ல இருக்கீங்கல்ல அதனால அட்ஜஸ்ட் ஆயிடு
அதனால அவங்க ஜூஸ் மட்டு போது அப்டிம்மாங்க ஏனா நைட் மோஸ்ட்லி சாப்பிடாம படுக்கறதான நல்லதுன்றாங்க சரி நா இவனு இருக் இருக்குறதுனால சரி எதனா பண்ணணு அப்டின்னு சொ
போஸ் த்தா நா அதுதா பண்ணுவ ச மோஸ்டா சாப் ஃபுட் எடுத்துக்க மாட்ட
ஆ ம் அதுவு என்ன சாப் டாலு ஒரு செவன் தேர்டிக்குல சாப் ட்டு முடிச்சிருங்கன்றாங்க இங்க இங்க பத்து பதினோரு மணி ஆகுது சாப்பிறதுக்கே
எங்க செவன் தேட்டிக்கு நம்ம சாப்றோ அப்பதா
அப்பதா டீ அதுக்கு ஒரு பண்ட வேற
ஆமா
அதனால இங்க மழ வேற பெய்து
ஓ அப்டியா இங்க இல்ல ஆனா ரொம்ப குறப்பாதா இருக்கு மழ இல்ல
காலையில நா வருபோதே மழதா
ஓ அப்டியா அதா இங்க அங்க மழயிருனால இந்த சைட் கூட அப்ப இருக்கு போல
ஆ காலைல வரோ மழ அப்றோ இதுவு எடுத்துட்டு வரல ரெயின் கோட் த்துட்டு வரல நெனச்சிட்டே தா வந்தே இப்ப நா மறுபடியு மழ ஸ்டாட் டா ஆகு போல
ஆமா தூறுதுங்க இப்பதா பாத்
செர்தா ஆனா நல்லா இருக்கு இப்டி இருக்கிறதுக்கு கிளைமேட் நா ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல தாங்கவே முடியமாட்டிக்குது
போக முடியல அவ்ளோ வெயில் அடிக்கு
இந்த தீய பத்தி பக்கத்துல போட்டு நின்னா எப்டி இருக்கு அந்த மாரி கப கபன்னு எரியுது ஒடம்பெல்லா
ஆமா ஆமா கரையர் தா அவ்ளோ வெயில் அடிக்குது வெளியே போவே முடில
இன்னக்கி கொஞ்சோ நல்லா இருந்த மாரி இருந்துச்சு
ம் ம் வெளில போய் ஜென்ஸ்ங்கெல்லா ரொம்ப பாவோ
ஐயோ பாவோ எப்டிதா பேய்ட்டு வராங்களோ தெரியில அவ்ளோ வெயிலு கொஞ்சோ நஞ்சோ இல்ல வெயில் இருக்கு க்கனு வெயிலு இருக்கனு மழையு இருக்கனு தா ஒய் ஓரளவுக்கு நார்மலா இரு அதா
தா நார்
ஹெவியா இருக்குமோ தாங்கவே முடிய மாட்டேங்குது எவ்ளோ தண்ணி குடிச்சாலு எங்க வந்தேங்குது
செரி செரி
அந்த மாதிரி ஆயிடுது
ஆ இருக்க ஏதோ கட கொஞ்சோ கடவுள் மழ குடுத்துருக்கு பாப்போ
ஆ ஆமா ஆமா எல்லாரு கொஞ்சோ குழு குழுனு இருக்கட்டு ஆ செரி சிஸ்டர் மழைய என்ஜாய் பண்ணுங்க
ஆ நீங்களு என்ஜாய் பண்ணுங்க பாய்